ஹலோ ஹலோ ஹலோ ஆ கேக்குத் ஆ கேக்குதே ம் ஆ செரிங்க
உம் என்ன சாப்பிட்டீங்க ஆஹ் ஹ் ஹ சூப்பருங்க சூப்பருங்க சா இது என்னமா கேக்கலான்னு வந்தே நீங்க அந்த கூடை பின்றேன்னு சொன்னீங்க இல்லைங்களா
ஆமா
கத்துக்குனீங்க
நான்னு இங்க வீட்டால நானு பக்கத்துல ஒருத்தரு சொல்லி் கொடுத்தாரு
ஓ இல்ல ஃப்ரீ கிளாஸ் தேவா என்ன காசு பே பண்ணீங்களா
இல்ல இல்ல ஒ ஆ ஃப்ரீ கிளாஸ் தா
சூப்பர்ருங்க
அது யூடியூப்ல போய் இந்த போய் இந்த காசு கட்டிதா பண்ணிருக்கணு ஆ இங்க வீட்டு பக்கத்துல இருக்கு இருக்கறவங்க கத்து குடுத்தாங்க
என்னதா யூடியூப் ஆன்லைன் கிளாஸ்ஸ விட நீங்க நேர்ல போயிட்டு அத பாத்து அந்த பின்னல கத்துக்கன்து ரொம்ப பெரிய விஷியோ
ஆ உம் நறையா போட்டிருக்கே நறைய கூட போட்டு ஒரு ஆ கிட்டத்தட்ட ஒரு அம்பது அறுபது கூட போட்டிருப்பே போட்டு சேல் பண்ணிருப்பே
ஆ
ஆம் பெரிய சைஸ்ல இருந்து சின்ன சைஸ் வறையி நறையா லேன்ச் பேக் போட்டிருப்பே இப்ப நா போட்டிருக்கிறது நா உங்களுக்கு வீடியோல காட்டினது லஞ்சு பேக் அதா இப்ப அம் வீடியோ போட்டதே லன்ச் பேக் தா
ஓ ஓ ஓ ஓ சூப்பர் சூப்பருங்க சூப்பருங்க அத விட எனக்கு ஒரு சைஸ் பெருசா வேணுங்க கொஞ்சு பெ எனா எனக்கு க்கு இந்த வெஜிடபிள் கோ எடுத்துட்டு போயிடுது பேஸ்கெட்டு வெளியே கொண்டு போகுறதுக்கு அதுக்கு மட்டுதா யூஸ் பண்ணுவே அதனால எனக்கு அது போது
ஆ செரி ச இன்னு சொல்ல வந்தே நானு ஆ ஒரு டைமு ஏதோ கோவோ வந்து சண்ட வந்துச்சு ஆ ஏ பாட்டுக்கு நா போயிட்டு ரொம்ப மனசு தாங்க முடியாம வெளியே உக்கான்னு அழுந்துனு நிக்கிற ஆ ரெண்டு பொண்ணுங்ளு வெளிய வந்து ஏ அழறேன்னு கேக்ல இவ்வரு கேக்க வே இல்ல வேல்ல எங்கேயோ உக்கானு குரேன்னு கம்னு விட்டாங்க ஆனா அந்த அ நாய் வந்து எ பக்கத்துல உக்காண்ணு ஆ நாள்ந்து அந்த காலத்தூக்கி எம் மேல வெச்சு சமாதானம் ப
சூப்பருங்க நஜமாதா அதல்லா பெரிய நெகழ்ச்சியான ஒரு விஷயந் தான
ரொம்ப இதா இருந்துது ன்னடா இது வெளியருக்கற நம்ப இவ் எவ்ளோ அவுங்ளுக்கொசற செய்றோ வீட்ல இக்கறவுங்ளுக் சோ ஒர்த்தி அழுந்துனுக்குறாலே என்னடாச்சுன் வெளிய வந்து பாக்ல ஆனா ஒரு வேள சோறு போடறத துகோசோ அது ஒக்காந்து நம்ள ஆறுதல்
ஆறுதல் அதுதா சொன்னங்க நாய்மேல நீங்க எவ்ளோ பாசோ வெக்கறீங்ளோ அந்த பாசோ வந்து ரெண்டு மடங்கா திருப்பி குடுக்கு அது பாசத்துக்கு மட்டுந்தா கண்ட்ரோல் ஆவோ நாய்ங்கலா நீங்க கொஞ்சோ வெறி த்தனமா நின்னு மொறச்சு பாருங்ளே எப்டி கொலைக்கு உங்கள பாத்து ரெண்டுத்துக்கு வித்யாசோ இருக்குதுங்க நீங்க திரும்பி நின்னு மொறச்சு பாத்த கல்லு கீழ எடுங்ளே எப்டி கொலைக்கிது பாருங்க உங்ள அப்ப நம்ள அடிக்க போறாங்கன்றத அவுங் தெரிஞ்சி‌‌ போச்சி அதே நீங்க தடவி குடுத்து காது கிட்ட தடவி குடுத்து நீ மேல இப்டி ப்டி பண்ணுங் பாருங்ளா அழகா அப்டியே படிஞ்சிரு அப்டியே அந்த காலு வந்து படிஞ்சிரு நஜமாவே அதல்லா பெரிய அதுல்ல ப்ப நீங்க சொன்னோனே எனக்கு அதா தோணுது அழுந்துட்டு வெளிய வந்த என்னடா நம்ம சொன்ன வார்த்த கஷ் கஷ்டப்படுத்தமா அவ எப்டி இருப்பாளோனு மனுஷ யோசிக்கல ஓகேங்களா நம்ம பெத்ததுங்களு வந்து அதா அம்மா தனியா போய் உக்கான்றுக்காங்க என்ன பண்றாங்களோனு பிறவு யோசிக்கல ஆனா அந்த நாய் நீங்க தனியா வந்து உக்கான்றுக்கீங்க வந்து சமாதானப்படுத்துச்சு னா நெஜமாவ அது எத யோசிக்கறதாருக்கு மனுஷன யோசிக்கறதா நாய யோசிக்கறதா பாருங்க அ அததா சொன்னே
சேரி உங்களுக்கு போட்டு என்ன ப்ரோஜனோ இய்யய்யோ அப்ப கேட்டாலே எது செய்றோ எழ்ந்து செய்றோ ஆனா நம்க்கு க்கான இது பண்ண மாட்டேன்றாங்க
என்ன பண்றது போங்க எல்லா சுயநலவாதிங்கதா பொம்பளயாகட்டு ஆம்பளயாகட்டு அப்பாவா இருகட்டு தம்பியா இருக்கட்டு அண்ணனா இருக்கட்டு யாரா இருக்கட்டு ஒரு சுயநலத்துக்காகதா ஒரு உறவா இருக்கிறாங்கன்றது இருக்குறாங்க ரொம்ப அட்டாச் ச்சுடாவு இருக்குறாங்க ரொம்ப டீப்பான லவ்லுக் கொண்டு இருக்குறாங்க ஹஸ் ஃபண்ட் ஒய்ஃபு செரி ஊருபூரா ஒரு அஹ் அண்ணந்தம்பியு செரி அக்கா தங்கச்சிங்களு செரி ஒரு சிலர்லா நல்லா இருக்காங்ப்பா விட்டு குடுக்காம எவ்ளோ அடி சண்ட போட்டுக்ட்டாலு நெய்யோ நம்ள அவ்ளக் காயப்படுத்திருக்குமா ஐயோ சாரிப்பா செரியாம மிஸ் பண்ணிட்டே அ ஒரு ஹஸ்பண்டு செரி இப்போ இதுதா நீ உங்க சுச்சுவேஷன் எனக்கு வந்திருக்கு உங்களுக்குனாக்கூட பொட்டபசங்க
உம் ம் ம்
நம்ளுக்கு ஆம்பள பச ங்கதா பொட்ட பசங்ளே அது யோசிக் இல்ல நாலு பசங்க யோசிப்பாங்ள நா எங்கக்குறே நா எப் உள்ளா கஷ்டப்பட்டுருப்பே இவனுங்களுக்காக நான் என்னன்ன பாடுப்பட்ருக் பே அ எவ்ளோ இவ்ங்க கூட நா வாழம் போது நா எவ்ளோ அடிபட்ருப்ப நா எவ்ளோ வேதனைல இந் நானு ஒரு துளி கூட யார்க்குமே தெரியாதுங்க இவனுக்கு கூட வாழ்றவர்க்கு வந் தெரியாது நா பெத்ததுன்குதே கஷ்டப்பட்டுடனா அப்ப நெறைய்ய பட்டுட்ட. பட்டுட்ட பட்டு ஒரு இத் இதுலதா வந்து நம்ம தைரிமா வாழ்ண் ணோ அப்டின்ற ஒரு மென்டாலிட்டிக்கு வந்து அடிபட்டு அடிபட்டுதா தெரிஞ்சுகுன நானே. அவ்ளோ கஷ்டப்பட் டூ ஆனா ஒரு சில விஷ்யொல்லா கத்துக்குனப்பா நா கூட இந்த கூட பின்றது அஹ் ஆரிவொர்க்கத் த்துக்குண. பிளவுஸ் கட் பண்றது கத் எதுனா ஒன்னா அறகுறையில நிறுத்திட்ட. இப்டி போற்துக்கே இப்ப வேலைக் கால்ல ஏழு மணிக்கு போனோனா, ரெடியாய்ட்டு வெளிய போனுன்னா ய் ஆறு மணி ஆய்டு வர்றதுக்கு அதுக்கு மேல நைட்டுக்கு நான் செய்ற அதுக் கரெக்ட்டா இருக்கு. இதுல வந்து எனக்கு வந்து இதுக்குசு ஸ்பெண்ட் பண்றதுக்குன சனி ஞாயிற் கெடைக்கு. சம்டைம்ல எனக்கு ஸ்கூல் ஒர்க் பண்ணால அந்த ரைட்டிங் ஒர்க் அதிகமாய்டு. இந்த சாட் வொர்க்கு ரைட் வொர்க்குல ரொம்பொ பிஸியாவே இருப்ப. அதனால இது நா ச்சீ சேரி அப்பறோ பாத்துக்கலா அப்பறோ பாத்துக்கலா அப்டியே டே வந்து கழிய ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறோ அது ஒரு க குறிப்பிட்ட காலத்துல அந்த சிஸரு அந்த ஒரு பேகே வச்சுட்டு இருப்ப. துணியில இந்து எல்லாமே அது ஒரு ஒரு பொருளா காணாம் போச்சு ஏ சின்ன பையனால ஒன்னு எடுப் ப்பா அது எங்கனா போய்டு. இப்டியே போய்ட்டு அது மேல இருந்த ஒரு இன் ட்ரஸ்ட் அப்டியே போய்டுச்சு ஆனா இப்பியார்னா பிளவுஸ் தேக் க்கிறதுக்கு நானூறு ஐநூறு குடுன்னா அப்டியே வயரி தடிய என்னாடா இது நம்பளே கத்துந்து மேடாச்சா என்னாடா இப்டி விட்டுட்டுமேன்ற மாரி அந்த ஃபீல் இருக்குது போச்சேன்ற மாரி ம்
எங்கச்சின்ன தங்கச்சி அவுங்க ஓ ஓரகத்தக்கிட்ட கத்துக் க்ணா நல்ல மாடல் மாடல்லா உம்
உங்க சின்ன தங்கச்சி பெங்களூருங்களா ஆமாங்க பெங்களூர்ல வட்டு எப்ப எப்டி தா கட்டிங் அவ்ளோ பக்கா பண்ணறங்க தெரியல எனக் க்கு அவ்ளோ பக் க்காவா இருக்குது ஹேண்ட் வைக்கிற வித நல்லா இருக்கு பின்னாடி முதுகு வைக்கிற இடோ வந்து அவ்ளோ டிஸ் சைன் நல்லா பண் பண்றாங்க இல்ல இங்க தமிழ்நாட்ல நல்லா பண்றாங்க ஆனா அதப்பா அந்த கட் ட்டிங்க பாத்த ஒன்னே அது பெங்களூர் கண்டுபுடுச்சடலா கட்டிங் அந்த கட்டிங்கு பினிஷிங்கு இப்ப நம்மள உள்ள பிளேசர் போடுறோ இல்லைங்ளா அது வந்து மூ ஆவாத அளவுக் உள்ளே ஒரு பின் குடுத்தறாங்க இப்டி எடுத்து உள்ளப்பின் குடித்திக்கிற மாரி பரவாயில்ல நல்லாவ நால எங்க அக் அக்கா பெங்களூர்ல ஒர்க் பண்ணு போது ஸ்டிச் பண்ணிட்டு எத்துனு வந்தா ரெண்டு பிளஸ்ஸு செம்யாருத்துச் இப்ப இன்னிக்கு வரைக் கூட அந்த ப்ளவுஸ் வெளிய போகிறதுக்கு எனக்கு கிட்டதட்ட ஒரு பதினாஞ்சு வருசோ ஆய்ருச்சு
அ
ப்ளவுஸ் மட்டு அப்டியே வச் வச்சுட்டு இருக்கேன் நான் பத்துதோ பத்தலையோ அனாவச்சிருக்கணும் அப்படின்ற மாரி வச்சுட்டு இருக்கேன் உம் பரவாயில்லப்பா நீங்கல்லா கூட போடுறீங்க பிளவுஸ் இது பண்றீங்க அப்பா எனக்கு பொறாமையா இரு
ஐயயோ அவள எல்லா பெரிய ஆளு இல்லைங்க
இல்ல இல்ல அதெல்லா பெரிய விஷயம்தா இந்த கூட பின்றதல்லா வந்து எனக்கும் இப்ப ஞாபகம் இருக்குது ஆனா இது இன்ட்ரெஸ்ட் இல்லாத அப்படியே போயிடுச்சு அப்ப கூட என்னென்ன பண்ணுவ தெரியுமா அஉள்ளன் வாங்கிட்டு வந்து வச்சுப்பேன் சும்மா எனக்கு அந்த உள்ளன் கையில இருந்துட்டே இருக்குனும் அந்த ஊசிக்கையில இருந்துட்டே இருக்குனும் அது வந்து எனக்கு அது ரொம்ப புடிக்கும் அது ஒர்க் பண்றது இதுல என்ன பண்றது அது அப்டியே போச்சு காலமே போயிருச்சு போங்க காலம் போனது தா மிச்சம் அ அப்பற வேற என்ன பண்ணுவீங்க இதெல்லாம் முடிச்சுட்டு உங்கள பொழுதுபோக்கு என்ன
இப்பதா ஆரி ஸ்டாண்டு வாங்கிருக்க இன்னும் அது ஸ்டா பண்ணல ஆன்லைன் அ ஒரு ரெண்டு மூணு தையல் மட்டும் போட்டே அதுக்கு உம் இன்னும் அது முடிக்கவா இன்னும் அது சின்சியரா உட்கார்ல எனக்கு என்னன்ன திருப்பத்தூர் க்கும் வீட்டுக்கும் போயுனுவர்றது எனக்கு சரியா இருக்குது அதுதா ஒரு இதா இருக்கு
இல்ல ஒரு வருஷம் அப்டி இப்டி கஷ்டப்படுங்கங் சேலரி ஓகேனா கண்டியு பண்ணுங்க இல்ல உங்க பொண்ணு கொஞ்சம் மேனேஜ் பண்ற மாரி இருந்தாங்கனா நீங்க வீட்லயே எதுன அப்பற ஆகி ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுங்க நல்ல பிசினஸ் தா அதெல்லாம் இப்பல்லா யாருங்க பிளவுஸ் சாதாரணமா போட்றாங்க எல்லாருமே ஸ்டார்டிங் ரெண்டாய்ரூவானா கூட தாராளமாக குடுத்து பண்ணிட்றாங்க கை வந்து நல்ல தாராளமா வேணும் கல்யாணம் பொண்ணுக்கு ஈக்குவலா எல்லா சாரில வராங்க இப்ப யார் கல்யாணம் பண்ணுன்னு தேர்றதாகுது யார பாத்தாலு ல்ல பார்லக்கு போறாங்க ரெடி ஆய்டுறாங்க ப்ளவுஸ் வந்து நல்ல கிராண்டா போட்றாங்க சாரி கட்டுறாங்க கல்யாண பொண்ணு பாக்கதுல நின்னா அவங்களா இவங்களான்ற மாரி கன்ஃயூஷன் ஆகிடும்
ஆஹ ஆஹ் அது பின்னாடி ஜடவிள்ளய வெச்சர்றாங்க
கொஞ்சோ கூட மாற்றமே இல்ல எங்க தம்பி கல்யாணத்துல ஒரு அட்ராசிட்டி நடந்துச்சு பாருங்க அக்கா தம்பியோட அக்கா தங்கச்சிங்க எல்லா ஒரே மாரி சாரி பக்காவா ரெடி ஆயிட்டு கல்யாண பொண்ண டீல்ல விட்டாளுங்க அதுக்கு அப்புறோ பாத்தா அவள ரெடி பண்ணி அவளுக்கு லெகங்கா போட்டு வந்து இவுளுகுங்க லெகங்கா போட்டுக்கிறாளுங்க போட்டு எல்லா ரெடி பக்கவா ரெடி நிக்கிறாங்க பாருங்க கன்ஃபியூசன் ஆயிருச்சு பொண்ணா இவங்களா அவங்களான்ற மாரி யார பாத்தலு உள்ள நுழையும் போது இவுங்க பொண்ணா அவுங்க பொண்ணான்ற அந் மாரி வந்துட்டாங்க டிரெஸிங் இப்ப அந்த மாதிரிதா பண்றாங்க யார
இப்ப எல்லாமே போட்டோ ஷூட் அது இதுனு பண்ண ஆரம்பிச்சு பின்ன னாடி எல்லாருமே ப்ச் போன் கைல வந்த ஒன்னே எல்லாருமே மின்ன எல்லா போட்டோ ஸ்டுடியோ போனோ இப்பதா போன் இல்லயே அப்ப அப்ப மேக்கப் பண்ணாவே போட்டோ எடு
அவ்ளதா செல்ஃபி எடுத்தா அவுங்க அழக அவுங்களே ரசிச்சுகிறாங்க
அது பாத்தா எங்க பெரிய பொண்ணுதே அவளாதே ஒரு மூணாயிரம் போட்டோ வெச்சு ட்ருப்பா இன்ஸ்டாலயு பேஜ்ல போட்டுட்டு இருப்பா போட்டோஸ் டான்ஸ் பண்ற வீ டீயோ அந்த மாதிரி போட்டுட்டு இருப்பா ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க ஆயிரத்தி ஐநூறு ஃபாலோஸ் எது என்னவோ இருக்கிறாங்க சப்ஸ்கிரைப் இருக்காங்க இல்ல என்ன இ எதோ ப்ளூ டிக் இப்பதா வந்திருக்குதுன்னு நேத்து காட்டிட்டு இருந்தா அது என்ன ஏதுன்னு தெரியலன்னு நோண்டி ஏ வெடிட்
சேர் சேரி இல்ல இல்ல பண்டோ ஒரு டேலண்டா இருக்குன்னா பண்டோ விடுங்க எல்லாருமே பண்றாங்க எல்லாமே சம்பாதிக்கிறாங்க நல்லாவே இருக்கு நிஜமாதா என்ன சோசியல் மீடியா யூஸ் பண்ணாத நீட்டா அழகாக பண்ணிக்கணு நம்பளே எந்த சர்ச் செய்யல மாட்டாம எந்த ஒரு பிரச்சனைையு இல்லாத அழக டான்ஸ் நம்மளோட டேலண்ட மட்டும் வெளி படுத்திட்டு அ என்ன வரும் ம ஒனு வருது அத மட்டு பாத்துட்டு வாழ்க்கை நகத்
உம் டான்ஸ் பண்ணதா மிமிக்ரி பண்ணுவா அ அந்த மாதிரி வீடியோஸ் போட்டிருப்பா அ நெறையா போட்டோஸ் யூட்டுப் மாட மாடல் மாரி ஒரு ஒருத்தர் எடுத்திருக்காங்க அவங்க சிஸ் ட்ரு போபோட்டோகிராஃபு அது போட்டிருக்கா அபி வீடியோ ஆ பர்த்தடேக்கு அவளுக்கு போஃஸ் குடுக்கறது அதனா ரொம்ப வருது
சூப்பர் சூப்பர்ங்க செரி நன்றி தோழி அடுத்த இணைப்புல கண்டிப்பா அத பத்தி தொடர்ந்து பேசுவோம் நன்றி நன்றி தோழி உம்